ஹலோ ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது
ஓகே ஓகே இன்னைக்கி நம்ம ஆ இப்போ நீங்க இது இதுவரைக்கு நீங்க அட்டென் பண்ண மேரேஜ்லயே உங்களுக்கு ஞாபகோ இருக்கறது எதாவ்து டிஃபரெண்டா நடந்தது அந்த மாரி பத்தி ஏதாவது பேசுவோமா
ஆஹ் ஓகே பேசலா
க்கே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா
ஆஹ் ஸ்டார்ட் பண்றே உம் டிஃப்ரெண்டான அனுபவம் பாத்தீங்கன்னா
உம்
ஏன் கல்யாணன்னே எடுத்துக்கங்களே
ஓகே
அது ஆஹ் ப்ர எப்டி ஆ ஆ எ எல்லாத்துக்கு அவுங்க அவங்க இப்ப உங்களுக்குனா உங்க மேரேஜ் டே அன்னைக்கி மார்னிங்ல இருந்து ஈவினி்ங் வரைக் க்கு அந்த கல்யாணத்துக்கு கேரளா வந்தா அஹ் எப்டி எல்லா நட ந்துச்சு நம்ம ஸ்டேஜ்லல்லா எப்டி போயி ஏறணு அதெல்லா ஞாபக இருக்கு க்குந்தானே ஆஹ் எனக்கு அந்த மாரி எந்த ஞாபக பு இல்ல அப்டியே பிளாங்க் க்காயிருச்சு எனக்கு அவங்க எல்லா வந்ததில்ல யார் ஏன் முன்னாடி உக்கான்ட்ருந்தா
இப்போ இப்பவு ஞாபகோ வல்லீங்களா உங்களுக்கு
க்குமே நா வந்து யோசிப்பே அந்த டைம்ல எனக்கு அந்த மாரி ஒரு இன்சிட அதாவது மேரேஜ் நடந்துச்சு காலைல வரைக்கு எப்டியெல்லா இருந்துச்சு ச்சு அந்த மாரி ஏதும் ஞா ஞாபகோ இருக்கு அதுக்கப்புறோ ஆ இந்த மாப்ளய கூட்டிட்டு வருவாங்க பாத்துருக்கீங்களா ஆ ஸ்டேஜுக்கு
ஆமா
வந்து அவங்க அவரு வ வந்து ஒரு பொக்கே குடுத்தாரு அவ்ளோத்தா ஞாபகோ இருக்கு பா அது வாங்கல நீ இந்த அப்டியே க்டு அப்டியே வெரைச்சிச்சு பய பயத்துல ஒரு நடுக்கோ வரு பாத்ரிக்
ம் ஆனா அது நீங்க முன்னாடியே நீங்க நேர்ல பாத்துருப்பீங்கல்ல பாத் ததில்லையா
ஐயோ எல்லா பாத்துப்பா அப்போ ஹ எப்டி த்ரீ இயர்ஸ் என்னமோ இது பண்ண ஆஹ் கேப் இருந்துது நல்லா நல்லா எப்டி சொல்றது அஹ் இதுலவ் பண்ணி கல்யாணோ பண்ணியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவே இல்ல அரேஞ்ச் பண்ணி கல்யாணோ பண்ணுவியா அப்டின்னு கேட்டா ஆமா அதுக்கு ஆமான்னு சொல்லிருவே அந்த மாரிதா இருந்துச்சு ரிலேஷன் தா அம்மாவோட மாமா பையன் அம்மாவோட மாமா பையன் சொந்த ந்த மாமா பைய அம்மாவோட அம்மாவோட அண்ணன் பையன் என்னதா மேரேஜ் பண்ணியிருக்கே
உம் உம்
டென்த்லயே பாத்தீங்கன்னா அலைன்ஸ்லா வந்து அந்த மாரி ஒரு இது இருந்துச்சு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபிப்டீன் இயர்ஸ்ல
உம் உம் அப்பயே இவங்கதா வந்து கேட்டாங்க ஆஹ்
கேக்கு கெடையாது வேற வந்து வேறவங்க வந்து கேட் ட்டாங்க அது ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகுறா மாதிரி ஆயிடுச்சு பட் ஏதோ காட் ஸ்க்ரேஸ்ன்னே சொல்லுவேன் அவங்க அந்த வரதட்சணையின் ஒண்ணு கேட்டுட்டாங்க அது எங்க வீட்ல புடிக்கில நல்ல வேல அதாவது எங்க சித்தப்பா அப்பாக்கெல்லா ஓகே தா அ நல்ல குடும்போ பரவால்ல அ குடுத் இனி இத விட மோசமா எதாவது ஒன்னு வந்துருச் ன்னா என்ன பண்றது அப்டின்ற மாரியெல்லா யோசிச்சாங்க பட் ஆனா இது வீட்ல இருக்கற லேடீஸ் யாருமே ஆஹ் ஒத்துக்கல அதுக்கப்பறம் பாத்திங்கனா அதெல்லா முடிஞ்சு அது வேஇல்லன்ற மாதரி ஆனதும் அப்டியே நான் அப்டியே ஹாப் பியா இருந்தேன் அதுக்குள்ளார அடுத்தது வருது அடுத்து இவங்க இவங்க வந்து கேட்டாங்க எல்லா ஆ அப்பன்னா எப்டின் சொல்றதுனா ஓகே உ இல்ல வேண்டா அப்டின்ற ஒரு மைண்ட் செட்லியும் இல்ல வீட்ல பாத்துகு வீ இல்ல அவங்க பாத்துக்கோ இவருக்கு இவரே எனக்கு ஓகேவா இருந்துச்சு
ம் ம்
வீட்ல அவங்க வீட்ல நம்ம வீட்ல வந்துட்டு ஓ ஓகே அப்டின்னு சொல்ற மாறி இருந்துச்சுனா நானும் ஓகே தான்ற மாறி தான் இருந்துசு ஆனா அனுப எப்டி சொல்றது அவங்களாம் ஓகே பண்றதுக்கு முன்னாடி ஒரு போன் கால் வந்சா அப்டியே அது அப்டியே கண்டினியூ ஆய் த்ரீ இயர்ஸ் இழுத்துட்டு போச்சு
ம்
அப்புற தான் மேரேஜ் எல்லா ஆச்சு ஆனா எப்படி சொல்றதா அப் பா நேர்ல வந்துட்டு ஒரு பாத்திருப்ப ஆனா நேர்ல எல்லா பாத்தா நா பேசவே மாட்டேன் அவர் யாரோ நான் யார் அதுலேய ஏகப்பட்ட சண்டைகள்லாம் வந்திருக்கு
ம் ம் ம்
அப்பே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நேர்லயேல்லாம் பாத்து பேசுணதான பயம் போகும் ஆனா கல்யாணத் அன்னைக்கு தான் நேர்ல வந்து பக்கதுலயெல்லம் நிண்டு பாக்குறேன் அப்டி அப்டி ஏதோ அ அப்டியே ஒரு நடு பக்கம் வந்துச்சு அதுக்கப்பறம் யாரு வந்து ஏர் கூட நின்னா தெரில யாரெல்லாவோ வரா கிஃப்ட் நெறையா தராங்க
ஆ
து ஒவ்வொன்னா அப்டியே வருது ஆ ஓகே ஓகே இந்த இந்த கல்யாணம் வீடியோ இருக்கும் பாதிர்க்கிங்களா இப்ப கூட இந்த டைம் எல்லா எனக்கு ஞாபாகமே ஆ ஏதோ ஒரு கொமஸ்டேஜ்ல இருந்து இப்ப வந்த மார்ருக்கு இவறுக்கிட்டு கேப்பேன் உங்ளுக்கு ஞாபகம் இருக்கு அப்டினு து எ என்ன ஞாபகோ இல்லாம எல்லாமே ஞாபகோ இருக்குன்னுவாரு ஆனா எனக்கு போய் பண்றே நானு என்ன எத் தா நம்ளுக்கு கண்டிப் இப்ப ஞாபகொ இருக்கு பாத்திருக்கீங்களா இப்ப ஒரு இன்சிடெட் நடந்துச்சுன்னா அந்த எடத்துல நம்பளோட மைண்ட் செட் எப்டி இருந்துருக் குன்ற ஒரு நம்ம அப்புறமே யோசிச்சாலுமே நம்மளுக்கு கெடைச்சிரு அது இப்பிடித்தா இருந்துச்சு அப்டின்னு ஆனா என்னோட கல்யாணம் மட்டு எனக்கு ஞாபக் கோன்றது இல்ல ஏன் எதனால அப் ப்டி இருந்துச்சி ஏனே தெரில எப்பவுமே அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தானு நான் நினைப்பேன்
ம் ம் ஓகே எனக்கு அந்த மாரி பாத்தீங்கன்னா வந்து நெறைய மேரேஜ் நடந்திருக்கு ரொம்ப ஞாபகோ வச்சிக்கிற மாரி எனக்கு மேரேஜ்ன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் மேரேஜ்க்கு போயிருந்தோ அவ போயிருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆஹ் பொண்ணு வந்து ஒருத்தவங்களோட ஷோல்டர்ல தொட் க்கி வச்சுக்கிட்டாங்க ஓகேயா மாப்ளையா இந்த பக் க்கு இன்னொருத்தங்க சொல்றது இது அந்த வீடியோஸ் எல்லாம் பா போல காமெடியா அந்த மாதிரியே பண்றாங்க தூக்கி வச்சுட்டு மாத்தி -மாத்தி மால உரள்றாங்க அப்டியே தூக்கி எதோ ஒண்ணு ஊட்டி விட்டுக்கறாங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அதே மாரி சாப்பாடும் அப்பிடிதா இப்போ வந்து அஹ் தனியா ஹ இந்த பஃபேன்னு சொல்லி தனியா போடுவாங்க இது தனியா போடுவாங்க அது இல்லாம வித்தியாசமா என்னென்னவோ சாப்பாடு போட்ருக்காங்க என்ன பண்றாங்க பன்னீர் சாப்பாடு தயிருன்னு சொல்லி பழைய சாப் புலிஞ்சி புலிஞ்சி ஒருத்தவங்களுக்கு வைக்கிறாங்க தயிர் ஊத்துறாங்க ஒரு மாரி வித்தியாசமா நடந்துகிட்டாங்க அதுதான் என் என்ன இப்பல்லாம் இருக்காங்க அப்டின்னு சொல்லி நான் வியந்தேன் எப்பிடியும் உரியதா அப்டின்னு சொ சொல்லி அப்டி இருந்தது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட மேரேஜ்யே சொல்லுவேன் நீங்க சொன்ன மாரியே எப்டின்னா ஞாபக க்கிறதுன்னு சொல்லி இருக்கிறதுன்னா அதுதா ஆ நெறைய வந்து எப்டி சொல்றது ஃபஸ்ட் வந்து எங்க வீட்ல பிடிக்கல ரெண்டு பேர் அது ரெண்டு பக்க வீட்லயே புடிச்சிருந்தது அப்றோ எங்கள ரெண்டு பேத்துக்கு வந்து அ கொஞ்ச பிரச்சனையா இருந்துது அதுக்கப்றோ பாத்தா ரெண்டு பேரு வீடும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஓகேங்கிற டைம்ல வந்து இல்ல இது செட் ஆகாது அப்டின்னு சொல்லி அந்த மாரியெல்லா ப்ராப்ளம் வந்து நெறைய ப்ராப்ளம் அந்த மாரில்லா நடந்திருக்கு நடந்து எப்ப கல்யாணோ ஆகுமா ஆகாதா அப்டின்னு அரேஞ்ச் மேரேஜ்தா ஆக்சுவலி உங்கள மாரிதான்னு வச்சுக்கோங்களே ஒரு ஒன் இயர் கேப் இருந்தது அந்த இந்த கேப் இருந்தாலு என்ன உன்னா அந்த ஹண்ணுல பராப்ளம் எல்லா வர ஆரம்பிச்சிடு ஒவ்வொருத்தவங்க பேசி இந்த க து இது மாரில்லா வந்து அந்த மாரில்லா ஆயிரு நா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எனக்கு மேரேஜ் இவ்ளோ சீக்கிரமா எனக்கு வந்து டுவெண்டி ஃபர்ஸ்ட்லயே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதாவது இருபத்தோரு வயசுலயே ஆயிடுச்சு அப்பவே வந்து ஏன் எனக்கு இவ்ளோ சீக்கிரோ அப்டின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க இருக்க இவங்ககிட்ட பேசா இவங்க ஓகே என்ன அதுல என்ன இருக்- க்குன்னு சொல்லி இவங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணாங்க என்ன அதனால வந்து எனக்கு ஓகே நம்ம முன்னாடியல்லா பாத்துருப்போ இல்லையா எத்தனையோ கதை கேட்ருப்போ அப்பயெல்லா இல்லாத ஒரு கேரக்டர சந்திக்கும் போது நமக்கே செரி ஓகே வேணா விட்ற வேணான்னு சொல்லி இருக்கப்போ எங்க அப்பா புடிச்சுக்கிட்டாங்க இல்ல வந்து இப்டில்லா பேசுறாங்க அப்டில்லா பேசுறாங்கன்னு இவங்க இல்ல இவங்க அப்பா அம்மா அப்பிடி பேசு க்காங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு நல்லாவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால செரி ஓகே இவங்க ஓகேனா நம்ம பேசலா இல்லனா எனக்கு வேணா அப்டின்னு சொல்லி நான் பேச இவுங்க நேரா டைரக்டா எங்க வீட்ல வந்து பேச அதுக்கு எனக்கு சம்பந்தோ இல்ல எனக்கு நீங்க குடுக்கலினாலு உங்க பொண்ண நா நா கூட்டிட்டு போயாது கல்யாண பண்ணிப்பே நா கூப்ட்டா உங்க பொண்ணு வந்துரு அப்டி இப்டி இவுங்க பேச போயி அது ஒரு தனியா பிரச்சனையாயி அந்த மாரி நெறைய குழப்பங்கள் பெரிய பிரச்சனைல்லா நடந்து கடைசியா மேரேஜ் ஆச்சு அந்த மாரி எல்லா இருந்திருக்
ஆனா அதெல்லா பாத்தீங்னா மேரேஜ் லைஃப்ல ஆ அ அதுக்கப் ப்புறோ பேச்சு வராத மாதிரி ஹேண்டில் பண்றதுலதா இருக்கு இப்ப நம்ம பேசுற டைம்ல ஹஸ்பண்ட் ஒண்ணு சப்போர்ட் இருக்கணு
உம்-உம்
வீட்டு சைட்ல பேசுறாங்கன்னா நம்ப சப்போர்ட் இருக்கணு அந்த மாரி இருந்துச்சுன்னா கண்டிப்
உம் எனக்கு என்னன்னு அதா பாத்தீங்கன்னா எனக் ஒண்ணே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண் ஏன் வீட்டு சைட்ல ஏன் அப்பா அம்மா ஏன் அப்பா ஏன் அண்ணா இல்ல ஏன் சைட்ல பாக்குறப்போ எனக்கு வந்து அங்க எப்டி இருக்குன்னா மேல் டாமினேஷன் ரொம்ப இருக்கும் இப்டி வந்து நாங்க தா நாங்க சொல்றதுதா இவுங்க பண்ணனு அப்டின்றது ரொம்ப இருக்கும் க்குவலா அதுக்கு ஈக்குவலுக்கும் கீழ கூட குடுக்க மாட்டாங்க ஒரு எடோ குடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு ம் அப்டி இருக்க இப்ப இங்க வந்து நான் சொல்றதுதா எல்லாமே பண்றாங்க அப்டின்றப்போ நமக்கே வித்தியாசமா இருக்குல்லயா நம்ம அப்டி யோசிச் திடீர்னு வளரவே இல்ல நம்ம சொல்றத கேக்குறாங்களே ஒரு த்தவங்க இப்போ மேரேஜ்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நா சொல்றதுதா நடந்துச்சு அங்க அப்டின்றக்கப்போ ஓகே நமக்கு வேல்யூ பண்றாங்க அப்டின்றது வந்து நா எதிர்பாத்தது அது ஒண்ணுதா எனக்கு மே மேல் டாமினேஷன் மட்டு இருக்கவே கூடாது அது இல்லாம இருந் ந்தா ஓகே எனக்கு அப்டின்னு சொல்லியிருந்தே அதே மாரியே கெடைச்சனால வேற எதையு நா எதிர்பார்க்கல எப்டின்னா இப்போ ஆஹ் இங்க வந்து ஆ ஹோம் இல்லன்னு சொல்லி இங்க ஒரு ப்ராப்ளம் வந்துட்ருந்தது இவங்களுக்கு இல்ல அப்டின்னு சொல்லி வீட் சைட்ல ரொம்ப பேசி அதுதா எனக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு எனக்கு அது ஒரு இதாவே தெர்ல எ எங்க வீட்ல இருக்குறது அது எனக்குந் தெரியாது ஆமாவா இல்லிங்களா அது மட்டு நாங்க வாழவே ந்த நாளைக்கி குடுக்கவா போறாங்க அப்டின்னு சொல் சொல்லி யோசிச்சே அப்பயு நம்ம இல்லதா அப்றோ எதுக்கு அதெல்லா எதிர்பார்த்துக்குட்டு நா வேண்ணா நாம சம்பாரிச்சுக்கலா அப்டின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்லதா செரி ஓகே டைரக்ட் நல்லது கெடைக் க்காது கண்டிப்பா அத் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சு முடிவெடுத்து அப்பாவுக்கு பிடிக்க அப்பா வேணான்னு சொல்லியு ஓகே சொல்ட்டு கல்யாணோ பண்ணே
அதா நம்மளோட மேரேஜே பெரிய ஒரு இன்சிடெண்டாதா நடக்
கண்டிப்பா ஆனா நீங்க சொன்னீங்கதா எனக்குதா ஆச் ஆச்சரியமா இருக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகோ இல்லைன்
த்து உங் அ அதாவது எந்த இது ஃபைட் பண்ணி இது பண்ணணு அந்த மாதிரியெல்லா இ
உம் உம் உங்களுக்கு பயத்துல ஆஹ்
பயோ அத விட பயத்த விட வீட்லெல்லா அந்த ஃபோன் பேசுறதெல்லா தெரிஞ்சா கொண்ணுருவாங்கன்னெல்லா யோசிச்சே
அப்ப தெரியாதா தெரியாமதா பேசிட் ட்ருந்தீங்களா அப்ப
ஆஹ் சேரி அடுத்த டாபிக்ல கண்டினியூ பண்லா
ஆஹ் ஓகேங்க ஓக்
அது உம்